ம் கேக்குதா
ஆ சொல்லுங்க யார் என்ன
ஆங் என்ன பண்றீங்க
ஆ சும்மா இப்பதா நடந்துட்ருக்கே ஜிம்முக்கு போ போறே
ம் அப் ஏம் பேரு ஹமிதா ஹமிதா பானு
என்ன பண்றீங்க
நாம் இப்போதா சாப்டுட்டு ஒக்காந்து
ஓகே ஓகே
ஓகே நீங்க ஜிம்ல என்னென்ன ஒர்க் அவுட்லா பண்ணுவீங்க
ஆ என்ன வேணாலூ பண்ணுவே உங்களுக்கு என்ன
சேர் உங்களுக் ஹலோ நீங்க சாப்டீங்ளா நீங்க சாப்டீங்ளா
ஆ நா சாப்டே
என்ன சாப்பாடு இன்னைக்கி
மீன் கொழம்பு வச்சி மீன் வச்சி சாப்ட்டோ க்காங்க
அதெல்லா நா கேர் பண்ணிட்டு தா இருப்பே.
யார் பிள்ளைய காணு குடுத்தாச்சு தேவல்ல பால் குடுக்கணூ இதல்லா இல்லவே இல்ல
இல்ல இல்ல டெய்லி நா கரெக்டா தா
வாடக தேதிலா எப்டி வார
ஹலோ பர்சனலு பஸ் கரட்
இது பர்சனல் கெடையாதே என்ன இப்ப உங்களோடய குறைய பத்திதானா பேசுது ஆஹ் இத கேக்கறே ஒரு
அ
சரி இரு நாளைக்கி நாள கழிச்சு எது வெளிய போமா
நாளைக்கா ஓகே போலா எங்க போலா
இம்
நாளக்கி நாள கழிச்சு வா சீன் போட வேண்டியதிருக்கு ஆ
போடு யாரு வேணனா
அத நாளைக்கா நாள கழிச்சு அங்க போனு நாளை ம் நாளைக்கு எங்க போலாம்
சேர் செரி
ஹலோ
உம்
எங்க போலாம்
எங்க
இன்னைக்கு எங்கயாச்சு போலாமா
அதல்லா வேண்டா
ஏ
அப்றோ உங்களுக்கு புடிச்சது என்னது
எனக்கு எனக்கு புக்ஸ் நெறைய படிக்க புடிக்கு
இப்ப தா நம்ம
உங்களுக்கு என்ன புடிக்கு
என்ன
உங்களுக்கு என்ன புடிக்கு
எனக்கு வந்து எல்லாத்தையு கேர் பண்ணி கொஞ்சோ அமைதியா இருக்குனுன் பாக்குறே தென் என் லைஃப்ல வந்து சில விஷ விஷ சந்துங்கள்னால ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருக்கு என் லைஃப் அதலிருந்து என்னாலா ரிலீஸ் ஆவ முடில புரிஞ்சிருக்கும் நெனைக்கிறென்
அ என்ன பண்ணா ஹப்பினஸ் உங்ளுக்கு என்ன மாரி விஷ் ஃபீல் பண்றதுக்கு ஹப்பியா இர் ஒன்னு பண்ணா நான் ஹப்பியா இருப்பேன் அந்த மாரி விஷயங்கள் எதாது உங்க லைஃப்ல
ஏன்டா அதிகமா பேசுன எனக்கு உங்களுக்கு ஏதாது வேணுமா உங்களுக்கு ஏதா புடிக்குமா இது பண்ணி தரவா அது பண்ணி தரவா இந்த மாரி வேணுமா இந்த மாரி பண்ணுவோமா அந்த மாரி லைக் கேட்டா கூட சந்தோஷமா இருக்கு எதுமே கேக்கல உம்மனா மூஞ்சி மாரி ஒக்காரக்கூடாது நா எனக்கேத்த மாரி எதா பண்ணிட்டே இருக்கே அதுல எதாது நா பண்ணும்போது அதுல வந்து நீங்க ஏ இப்டி பண்றீங்க அது நல்லாருக்கு இத ஏ இப்டி பண்லன்னா அப்டி சொல்லவே மாட்டிக்கு இது ஏ போட்டு பண்றீங்க
பேசற உங்க உங்களோட ஹேப் பினஸ் அப்டினு ஒன்னு இருக்குல்ல நா இது இது நா பண்ணேன்னா இந்த இந்த‌ அக்டிவிட்டிஸ் நா பண்ணும் போது ஹேப்பியா இருப்பே ஆஹ் அந்த மாரி ஏதாது விஷயங்கள் இருக்கான்னு கேக்குறேன் ஹல்லோ
சரி நா கெளம்புறேன் டைம் ஆ
இருங்க ஒரு நிம் சோம் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ட்டு போங்க ம் இன்னோ ஃபை மினிட்ஸ்க்கு மேல பேச வேண்டியது இருக்கு டென் மினிட்ஸ் டோட்டலா பேசுணும் பேசனாதா நம்ம டாஸ்க் கம்ப்ளீட்‌ ஆவும்
என்னால அவ்ளநேரம் பேச முடியாதுப்பா ஜிம்முக்கு போனும்ப்பா
இவ்ளோ நேரம் பேஸ் சுனது வேஸ்ட்டா போய்டும்
அப்ப நீ பேசு உனக்குள்ளயே இந்தா
எனக்குள்ளேயவா சேரி என்கிட்ட ஏதாது கேக்கனும்னா கேளுங்க
என்னத்த போட்டு கேக்றது
ஹலோ அஹ்
உம் ஊம் நீங்க என்ன நெனைச்சிட்டு இருக்கீங்க உங்க லைஃப்ல நெனைச்சு.
ஹலோ
உங்க லைஃப்ல நினைச்சு நீங்க என்ன நெனச்சிட்டு இருக்குறீங்கற கேக்குறேன். ஆனா உங்க பேபி இருக்காங்க அவங்கள பத்தி என்ன நெனைச்சிட்டுருக்கிங்க என்ன தாட்டல இருக்கீங்க.
உம் என்னோட பேபி. என்ன தட்ல இருக்கேன்னா என்ன புரில நீங்க என்ன மாரி கேள்வி கேக்குறீங்கன்னுட்டு. ஃபியூச்சர்ல நா வந்துட்டு பேபியல் எப்டி பார்த் ருக்க அந்த மாரி கேக்குறீங்கலா
உம்
நான் பார்த்துப்பேன் இலியா உம் இனிமேதான் தெரியும் போக போகதான்.
உம் செரி செரி உங்களுக்குக் புடிச்ச கேம்ஸ் என்ன
கேம்ஸ்ஸா
உம்
உம் கம்ப்யூட்டர்ல விளாடுற மாரியா இல்லங் உம் நீல அவுட்டோர் கேம்ஸ். அவுட்டோர் கேம்ஸ்ன
நால் ஆட தெரியாதே, உங்களுக்கு
எனக்கு தெரியுங்க. எனக்கு ஓர அளவுக்கு விளாட தெரியும். உனக் ஒருளாவுக்கு நல்லா இன்ட்ரஸ்ட் இருக்கு. வேற, உம் செட்டுல்காக் வந்துட்டு நான், இங்க விளாண்ட்டு பிரக்டிஸ்லாம் பண்னுதல பட் எனக்கு அந்த கேம் பாக்கும்போது, இய யா உம் விளையாடுறவங்க பார்க்கும்போது, கொஞ்ச இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால அந்த கேம். கொஞ்ச பிடிக்கும் நான் அவ்வளவா விளாண்டததுலாம் இல்ல, ஸ்கூல் டேஸ்லயும், காலேஜ் டேஸ்லயும் விளையாண்டதுலாம் இல்ல, மேரேஜ்க்க அப்புறம் தான், கொஞ்சம், கொஞ்ச விளையாண்டுருக்கேன். என் ஹஸ்பண்ட் கூட.
எதுக்கு உங்க ஹஸ்பண்ட் கூட அடிக்கடி சண்ட போட்டே இருக்கிங்க.
நா இல்ல நாள்லா சண்
உம் இ நீங்கதான் அவங் சப்போர்ட் பண்ணவே மாட்டிக்கங்கலே அவங்களு ஓ அவுங்க அவங்க வீட்டுக்கு எதிர, அ எத போடலும் எனக் அகைன்சா ஆ அவுங்கலுக்கு அகைன்சா நிக்கிறீங்க.
ஹலோ இப்ப கேம பத்தி பேசும்போது நீங்க ஏங்க இங் இங்கே போறீங்க, இப்ப எனக்கு கேம்ஸ் பத்தி தானே கேட்டுட்டு இருந்தீங்க. ஆஹ் ஷாடுல் கிராக் புடிக்கும். உங்களுக்கு என்ன கேம் புடிக்கும்.
உம்
உங்களுக்கு என்ன கேம் புடிக்கும்ல, புடிக்கும்ல
கிரிக்கெட் ம் ஷுட்டில் கிராக் மீன் மீன் விளக் ர்க்குறது பெட் வளர்க்குறது ரொம்ப இன்டரஸ்ட் எனக்கு அக்கன ச நான் மட்டும் தனியா பண்ண முடியாது யாரா சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும்
உம்ம் அப்பா
உம்
புறம் வேற வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் கேக் னுமா
புரியல
வேற எதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணுமா உங்களுக்கு
உம் எனக்கு ரொம்ப டு டிராவல் பண்றது ரொம்ப பிடிக்கும்
உம்
நான் லைசென்ஸ் பி பிஃபோர் மேரேஜ் தனியா சுத்துவேன் ஃப்ரெண்ட்சோட சுத்துவேன் ஆஃப்டர் மேரேஜ் அப்புறோ என் தம்பி ஒருத்த வருவா அவ கூட நல்லா என்ஜாய் பண்ணனும்னு பாத்தா அது எங்கயுமே வர மாட்டா கை வலிக்கி கால் வலிக்கி குறுக்கு வலிக்கி இங்க இதெல்லா நெறைய எடம் சுத்தனும் நெறைய எடம் இல்ல போட்டா ஸ்டே பண்ணும்னு நினைக்கிறாரு
எப்படி அவங்களால வர முடியும் அவங்கதான் கான்சிவ்வா இருந்தாங்கள்ல
கான்சிவ்கு முன்னாடியுமே வரலையே ப்ராயர் கோழி மாரிலா கெடந்தது
அதுக்கு முன்னாடி அவங்க ஒர்க்குக்கு போயிட்டுருந்தாங்க அப்புப்டி வர முடியும் அவங்களால அதனுப் முப்பதாயிருவா சம்பாதிச்சிர்க்கு
அந்த முப்பதாயிரத்த முப்பது முப்பதாயிரத்துக்கு மேல செலவழிச்சாசு இன்னும் கணக்குலம முப்பதாயிரம் இருக்கு அது எப்டினெ தெரில இல்லயே
செரி வேற என்ன வேரப்பு பிளான் ஏதாவது இன்னொரு இன்னும் ஒரு டூ மினிட்ஸ்ங்க பேசிட்டு போங்க உம்
வட்ருட்டி மண்டையா இருக்கீங்க உங்க ஃபேமிலிலவ் ஏ
நீங்க ஒங்க ஒங்க இன்ட்ரெஸ்ட் எதாவ்து சொல்றீங் ங்ளா இப்ப சொல்லுங் நா இப்டிலா பண்
எ இன்ட்ரெஸு மாம்னார மண்டைய ஒடைக்கிறது ஸ்
ஹலோ
அஹ் ஹலோ
ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு தேவயில்லாம நீங்க பேர்ஸ்னல் டீட்டெயில்ஸ்லா பேசாதீங்க அவ்ங்களுக்கு பர்த் சொல்லக்க புடிக்குமா என்ட்ட வந்துரு கேயி
ஆட்ரு குடுத்துருக்கு இன்னு ஒரு பத்து நாள்ல வந்துரு ஆஹ் ட்ரெயினாய்ட்ருக்கு ஓம்பேரு எ அம்மா பேரு சொன்ட்ருல போட்டு ட்ரெய்ன் வந்தோனே சொல்லனு அது வீட்டுக்குள்ள அடச்சு நம்ப கூட வீட்டுக்குள்ளே நிக்கு அது வாட்டுக்கு போய்ட்டு போய்ட்டு ஊஞ்சலாடிக்கிட்டு ஹ
அது க்ளீன் பண்றது
க்ளீன் பண்றது நீந்தா
உம்
அது ஓரமா போய் இருந்து இருந்துட்டு வந்துரு
ம் உம் மேல் ஃபுல்லாலா இருக்காதுல
இதுலே கிழிச்சுக்குடு எல்லா சாப்டுவா சாப்பாட்ட போட்டு கரெக்டா குடுத்த சாப்டு
வேற என்ன வை சுங்க ஹாபிஸ் ஒங் ஒங்களோட டெய்லி ஆக்ட் டிவிட்டீஸ்ல நீங்க என்னென்னலா பண்ணுவீங்க ஒங்கடே ஒங்க டேய சிம்பிளா சொல்லனுனா ஓங்க டேல நா இதுலா பண்ணுவே ஒரு நாளைக்கி ம் அது ந்து மாரி எதா சொல்றீங்ளா
எனக்குனு ஏதா தோணுச்சுனா அத பண்ணன் ட்ரை பண்ணுவே அதுக்கான டைம் எடுப்பே முடிக்கணு நெனச்சா முடிப்பேன்
உம்
எனக்கு கொஞ்சம் சர்ச் பண்றது பிடிக்கும் ஆனலைஸ் பண்றது அதாவது ரிசர்ச் பண்றது பிடிக்கும் ஒரு இது எப்படி பண்ணலாமா என்னால பண்ண முடியும்னு நம்பிக்கைப்ப பட் ட்ரை பண்ணனு நினப்பேன் ஒரு சில விச இருந்துக்கிறதுனால என் லைஃப்பே வந்து டென்ஷன்ல இருக்கு அதுல இருந்து வெளியே வர்றதுக்காக அமைதியா இருக்கேன் கொஞ்ச நாளைக்கு
ஹம் ஹம்
வேறண்ண
உம்
டூ மிண்ட்ஸ் ஆயிடுச்சு டாஸ்க் முடுஞ்சுட்டு தேங்க்யூ பாய்